ஹலோ
எப்படி இருக்கீங்க
அ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே வீட்ல எப்டி இருக்காங்க தம்பி அக்கா எல்லாரூ
ஆ எல்லா நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
எல்லாரூ நல்லா இருக்காங்க சாப்பிட்டாச்சாங்க
ஆ சாப்ட்டேங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து சிக்கன் பிரியாணி சாப்ட்டேங்க நீங்க
ஆ பாத்தீங்களா நானூ அதேதா பிரியாணி தாங்க சாப்ட்டே என்ன ஒரு ஒத்துமா பாத்தீங்கள நீங்களூ பிரியாணி சாப்ட்டு இருக்கீங்க நானை பிரியாணி சாப்பிட்டுருக்கே
ம் உங்களுடைதா பிரியாணி வந்து எப்படி கடயில வாங்கிட்டு வந்து சாப்ட்டீங்களா வீட்ல செஞ்சு சாப்ட்டீங்களா
ஆ நாங்க வந்து கடையில தாங்க வாங்கனோ நீங்க
நாங்க வீட்லய தா செஞ்தந்தாங்க
அப்டியா எப்டி செய்றீங்க நீங்க செஞ்சீங்களா இல்ல அம்மா அம்மா செஞ்சாங்களா
நானே தா செஞ்சிருவே ஏ நீங்க உங்களுக்கு செய்ய தெரியாதா
இல்ல எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படியே வந்து ஒரு தடவ நா வந்து முயற்சி பண்ணோ ஆனா வந்து நம்ப பண்ற அந்த அந்த சுவை வந்து எனக்கு வரவே மாட்டேகுது நீங்க எப்டி செய்வீங்கன்னு சொல்றீங்களா நான் வேணா அடுத்த தடவ வந்து முயற்சி வேணா பண்ணிப் பாக்குறே நீங்க எப்படி செய்வீங்க
பிரியாணியா
ஆ ஆமாங்க
ஒரு கிலோ கறி வாங்குறங்கில்ல சிக்கனோ மட்டனோ
ஆ சரிங்க
ஆமா சொல்ல வந்து ஒரு கிலோ கறிக்கு ஒரு கிலோ வெங்க அரை கிலோ வெங்காயோ எட்துக்கோங்க ‌இத அரை கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயோ உரிச்சி நீட் டா கட் பண்ணோ புரியுதா நல்லா ஆம் மா பொடூஸ் பொடூசால்லா கட் பண்ண கூடாது நீட்டா கட் பண்ணோ அதுக்கப்புறோ தக்காளி அத்தே மாரி தா எடுத்துட்டு நீட் நீட்டா கட் பண்ணோ
அப்படிங்ளா அப்ப வந்து தக்காளியூ வெங்காயமூ வந்து பொடிஸ் பொடிசா இல்லாம நீட் நீட் நீட்டு் வாக்குல வந்து நம்ம வெட்டிக்கணுங்ளா
ஆ ம்மா நீட்டு வாக்குல வெட்டிக்கணூ பச்சை மொளகா வந்து இன்னேரு பத் பச்ச மெளகா எத்துருக்கணோ அதுவூ அதுவூ பொடூஸ் பொடூஸா கட் பண்ண கூடாது
பச்சை மெ
ம் அதுவூ நீட் அதுவூ நீட்டாதா கட் பண்ணோ பொடிசால்லாம் கட் பண்ண கூடாது
ஆ சேரிங்க
புரியுதா அப்புறோ நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு எடுத்துக்னோ இஞ்சி வந்து அந்த தோலு இருக்குல்ல அத சீவிடுங்க நல்லா சீவிட்டு இஞ்சிய வந்து பொடுஸ் பொடூஸா கட் பண்ணீக்கங்க சரீங்களா
ஆ செரி
இஞ்சி பூண்டு வந்து நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்ங்க இது நூறு அது நூறு அப்பிடித்தானே போட்டு அரைச்சு வச்சிருங்க ம் அதுக்கு அப்பறோ தயிர் ஒரு அர லிட்டர்
தயிர் எவ்வளங்க
அர லிட்டர் எதுக்காக சொல்றேனா நம்மள வந்து அந்த பிரியாணிக்கு ஏத்த மாதிரி போட் ஒரு கிலோக்கு ஏத்த மாரின்னா ஒரு நூறு கிராம் அவ்ளே ஊத்னா போதூ தயிருக்கு மீதி வந்து தயிர் பச்சடிக்காக எடுத்து வச்சிருக்கோ னால ‌அர லிட்டர் சொல்றே
அப்படிங்களா இப்ப பிரியாணி உள்ளேயும் வந்து தயிர் ஊத்தனூங்ளா
ஆமா ஆமா கொஞ்சோ ஊத்னோ
ஓ நா வந்து அந்த மாரி தயிரெல்லா ஊத்தல மே பி அந்த அதனாலத் அதனால தா அந்த சுவை வந்து எனக்கு வரலியோ என்னமோ தெரியல ‌அப் சிலப் சரி வந்து இந்த லெமன்ல்லா வந்து விட்றாங்களோ அப்போ அதெல்லா வேணாங்களா
லெமன் லெமனூ எடுத்துக்கணோ லெமனுக்கு நா சொல்றேன் லெமன் எடுத்து இப்ப ஒரு கிலோ கறி எடுத்துருக்கீங்கில்ல சில பேர் வந்து மசாலா வந்து அப்படியே போடுவாங்க நா என்ன பண்ணுவனா சிக்கன் மசாலா ஒரு அம்பது கிராமு ஓகேவா சிக்கன் மசாலா மஞ்சள் துள் லைட்டா மஞ்சள் தூள் வந்து எதுக்குன்னா ஸ்மல் போகறதுக்கு ஃபஸ்டே வந்து கழுவிட்ணோ மஞ்சள் தூள் அந்த மாரி அந்த இது போச்சுன்னா அந்த துர்நாத்தோ கூட அடிக்காது சிக்கனோட துர்நாத்தோ அதுக்கப்புறோ வந்து மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா லைட் அ ஓரளவுக்கு கொஞ்ச கொஞ்சமா வந்து ம் மொளகா புளி இருக்குல்ல
ஆமா
மொளகாத்தூள் கொஞ்சோ அப்புறம் வந்து இந்த கரம் மசாலா அது மொத்தத்தையூ போட்டு நல்லா சிக்கன் பெசஞ்சி வச்சிர்னோ
இப்ப இத அர வாசோ போட்ணூங்களா
ஆமா அது நல்லா சிக்கன் நல்லா ஊ ஊரும் அதா கரம் மசாலா கொஞ்சோ போட்டுட்டு அ தயிர் கொஞ்சோ அ ந நூறு எம் எல் எடுத்து வைக்க சொன்னல்ல
ஆமா
அதல்ல அம்பது எம் எல் அதல ஊத்திக்கீங்க
ஆ சே
அ லெமன் இப்ப நீங் கேட்டிங்கில்ல லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்து பாதியா கட் பண்ணி அந்த பாதிய மட்டு நல்லா பிழிஞ்சு வுட்டுருங்க
அம் சேரிங்க
அ அது போட்டுட்டு லைட்டா அதுக்கு தேவயான கல்லுப்பு போட தெரிஞ்ச கல்லுப்பு போட்டுக்கங்க கல்லு உப்பு அளவு தெரியல அப்டின்னா நம்மளட ச சமைச்ச இருக்க அது நல்லா நல்லா பிசஞ்சு விட்டுருங்க நீங்க பெசஞ்சு உட் லைட்டா நாக்குல தொட்டு பத்தன்னா கரெட்டா உப்பு இருக்க இல்லயான்னு தெருஞ்சிரு செரிங்களா
அ சேரி ஓகேங்க
அது வந்து ஒரு அர மணி நேரோ இருக்கணு நல்லா இப்ப அதுக்கு தேவை வந்து நம்ம வந்து நல்ல எடுப்பேன்ல இப்போ ஒரு இப்போ ஒரு கிலோ கறி ஒரு கிலோ கறிக்கு வந்துட்டு ஒ ஒரு அரிசி எடுத்துகலா செரிங்களா
ஆ சேரி ஓகேங்க
இப்ப வந்து எண்ண ஊத்திரணு எண்ண வந்து ஒரு கால் லிட்டரு ஊத்துங்க ஊத்திட்டு கடுகு கொஞ்சோ பட்ட பட்டத் தெரியுல பட்ட ஏலக்காய் லவங்க இது மூண்டு போட் எண்ணையில் நல்லா வதக்கிருங்க அது இது க கரம் மசாலா போட்டு கச கசல
ஆமா கச கச இதெல்லா இதெல்லா கூட போடண்ணுமா
அமா இது போட்டா கொஞ்சோ வந்து அது நம்ம வந்து வாசன இருக்குல்ல அது வந்து அதிகமா காமிக்கு
அப்டிங்களா நா இதெல்லா வந்து எதுவுமே போடலைங்க அதனால தா ஒரு வேல எனக் வந்து அந்த சுவை அந்த நறுமணோல்லா வரலன்னு நா நெனைக்கிறே
ம் அது போட்டுட்டு வெங்காய நம்ம அரிஞ்சு வச்சிருக்கம்ல
ஆமா
தக்காளி போட்டு நல்லா வதக்கிரணுங்க
ஆ சேரிங்க
நல்லா அது நல்லா எண்ணெ பிரிஞ்சு வர வரைக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம கறியில போட்டு மசாலா எல்லா ஒரு அர மணி நேரோ ஊறியிருக்கு
ஆ செரிங்
அத அப்டியே எடுத்து போட்டு கறியை நல்லா வதக்கணு வதக்கும்போது மசாலா ஊறதுக்காக தா கொஞ்ச கொஞ்ச வண்டு நா போட்டே
ஆ
பண்றோ இன்னு கொஞ்சோ சொல்லல தயிர் கொஞ்சம் போடறோ மொளகாத்தூள் போடுறோ சிக்கன் மசாலா போட்றோ அது தேவையான அளவு நல்லா கழுவி ஒரு முக்கா நீங்க கா ஆ காரம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்டின்னு வந்து ஒரு முக்காமண்ணா ஒரு கால் மன்நேரோ கழிச்சி டெஸ் பண்ணிக்கலா நீ இப்டியாங்க பண்ணீங்க
ஆ இல்ல இல்ல நா வந்து நெறைய பொருள் வந்து போடாமனு விட்டுட்டு இருக்கே நீங்க சொன்னலே வந்து நறி
ந முடிச்ச வரையுமே செக் செக் இதும‌ பாத்துக்கிட்டு காரம் கரெக் டாசன்னா நம் அறுசி எத்து வச்சிர்ணும்ல ஒரு கிலோ அந்த அரிசி போட்டு கொட்டிட்டு அத காய உட்டர்லா நல்லா தண்ணி ஊத்தறதா இருந்தா ஃபஸ்ட்டு காலி உச்ச அரிசியோ ஏன்னா அரிசி வந்து மசாலாவோட நல்லா ஊரிச்சுன்னா அந்த அரிசி மசாலா நல்லா ஊறிடூ சரிங்களா
ஆ சேரி சேரி நா புரிஞ்சி
அ அரிசி நல்லா ஊர்ன பேருக்கு வந்து அதுக்கேற்ற தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போ ஒரு கிலோ அரிசிக்கு அ கிளாஸ்ல இருந்து ஒரு ஒரு அரிசிக்கு ரெண்டு டம்ளருனு சொல்லி எடுத்து வச்சிருப்பா அந்த தண்ணிய நல்லா ஊத்திட்டு கொஞ்ச டம் ஒருகால் மண்நேரோ வேக உட்டா வந்துருங்க
ஆமா சேரி சேரிங்க
ஆ வெண்டுட்டு பிறகு கடைத்தில வந்து கொத்தமல்லி கருவேப்ல வந்து கொத்தமல்லி கரேப்பல வந்து ஆனா கருவேப்புல வந்து கதி போடுறீங்கல்ல
ஆமா
ஆமா நா சொன்ன உங்ககிட்ட மறந்துட்ட அப்ப போனோ கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டா அப்டே கொத்தமல்லி போட்னு லைட்டா லாஸ்ட் கொத்தமல்லி கொஞ்சோ லமன் ஒண்ணு சொன்னல ஆனா லமன் ஒன்னு லைட்டா தூவி உட்ருணு தூவி விட்டுட்டு தம் போட்டுக்லா தம் ஒரு அர மண் நேரோ போட்டுக்லா நீங்க நல்லா இருக்கு போட்டோ டக்மெண்ட்க்கு பிறகு அந்த சைஸ் கொஞ்சோ கறிவட வந்து வந்து நல்லா வந்துருக்குல்ல நம்ம கடிக்குமோது ஆ சாப்பாடு கொஞ்சோ கறி கொஞ்சோ வச்சு அப்டே பிளேட் வச்சு குடுக்க வந்தாங்க நல்லா இருக்குங்க அந் மாரி செஞ்சா நீங்க எப்டி
என்னங்க புரில
நீங்க எந்த இது இந்த ம நா சொன்ன அதுமேரி செஞ்சீங்களா கொஞ்ச எல்லா வேற மாரி எதனா ஞ்சிக வேண்டிதா
வேற மாதிரி செஞ்சிருந்த நீங்க சொன்ன மாரி வந்து நா செய்யல அதனாலவந்து எனக்கு வந்து அது வரலன்னு நெனைக்கிற
ம் இதுக்கு பண்ண பண்ணா அது ஒரு டைம் வந்து எப்டி பண்ணால உங்களுக்கு அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்டி அதுக்கப்றோ நானு ஒரு டைம் ட்ரை பண்ற வேற என்ன செஞ்சன்னா அத பத்தி நா உங் கிட்ட சொல்ற
ஆ சரி ஓகேங்க நிச்சயமா நா நீங்க சொன்ன மாரி செஞ்சு பாத்துட்டு அ உங்களுக்கு எப்டி கீதூ கீழ்ச்டாங்ளா
என்னோட தம்பி கால் பண்ணிட்டு இருக்கான் ‌என்னான்னு கேட்டு வோனா அப்புறோ உனக் கால்
ஆ சரி ஓகேங்கே பை